ஹலோ
நல்லார்கீங்ளா
நல்லார்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா சாப்டாச்சா கொழந்தைங்கல்லா ஸ்கூலுக்கு போயாச்சா வீட்லைல்லா வேலைக்கு போய்ட்டாங்ளா
ஆஹ் முடிஞ்சதுங்க இன்னு சாப்பில்லிங்க நீங்க உங்க கூட பேசி ரம்ப நாளாச்சுங்ளா வீட்டு வேலயெல்லா முடிச்சுட்டே கொஞ்ச நா பத்து மணி அந்த மாரிதா சாப்பிடுவே கொழந்தையள்ளா ஸ்கூலுக்கு போயாச்சி கொழந்தைக ஸ்கூலுக்கு கெளம்போது அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவணுங்களா அதுல கொஞ்சங் கொஞ்ச சாப்பாடு வெச்சிருவாங்க அந்த சாப்பாடு சாப்டங்காட்டி கொஞ்ச பசி இல்லாம இருக்குங்க அதனால கொஞ்ச வேல செஞ்சிட்டு பத்து மணி அப்பதா சாப்புடுவங்க நீங்க
ஆஹ் நானு அதே மாரிதாங்க எங்கிங்க இந்த காலத்து கொலந்தைங்க சாப்புறதே இல்லிங்க சத்தானது இப்பதிக்கு அந்தளவுக்குலா சத்தானது கடைக்கறதில்ல இருந்தாலு இருக்கறதவாது சாப்டாங்கன்னா கொஞ்சமாது ஓரளவுக்கு சத்துருக்கு இல்லைங்களா
ஆமாங்க மண் வளம்மல்லா கெட்டுருச்சாச்சுங்க எல்லா வந்து பூச்சிக்கொலி மருந்து அதிகமா யூஸ் பண்றதுனால மண் வள கெட்றுது மண்ப்புழு அதுல வந்து சீக்கிர உருவாகறதுல்ல அதுல வெளையற காய்கறியெல்லா உங்ளுக்கு சத்துள்ளாதாதா இல்ல சத்தே இருக்கறதில்லைங்களாச் எல்லாமே அப்புற நம்ம ஒரு மண்ண வந்து தொடர்ந்து வந்து விவசாயம் பண்ணும் போது அதுல இருக்கிற சத்துக்கள் புல்லா கொறஞ்சிருதுங்க கொறஞ்சிருச்சின்னா அப்புற விவசாயம் பண்ற அந்த பொருள் வந்து சத்தில்லாமதானங்க வரு அதுதாங்க பிரச்சன அப்புற சத்து இல்லாம வந்துச்சுன்னா அதுல பூச்சிகள்ளா வந்துரு அப்புற பூச்சிக்கொல்லி மருந்துக அடிப்பாங்க அத முழுசு நம்ம கிட்ட வரும்போது சத்துள்ளதா சத்தே புல்லா எல்லாமே போயிருங்க முன்னாடியல்லா பாத்தீங்கன்னா மண்ணெல்லா ரம்ப வளமான மண்ணாருக்கு மண் வகைகல்லா நெறைய இருக்குல மண் மண்னுலயே எத்தன வகை இருக்குலங்க செம்மண்ணு கரிசல்மண்ணு வண்டல் மண்ணு அப்புற சரளை மண்ணு மணலு இந்த மாரி நெறைய வகை இருக்குங்க உங்களுக்கு அத பத்தியல்லா தெரியுங்ளா
ஆஹ் கொஞ்ச கொஞ்ச படிச்சிருக்கேங்க படிச்சதுனால தெரியு அப்புறம் அஹ் படிப்புதா படிச்சிதுனால தெரியு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வெச்சே அந்த மண் வந்து செம்மண்ணுமில்ல அது என்ன வெரைட்டினே தெரியல ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வெச்சே மண்ணு சரியில்லன் நெனைக்கிறேங்க இந்த மண்ணு செரியில்லாதங்காட்டியு அந்த ரோஸ் செடி செத்தே போச்சுங்க வளரவே மாட்டேங்கிது அதுக்கு ஏதாது டிப்ஸ் குடுங்கங்கலே ஏதாது மண்ணு கொட்டிட்டு வந்து வெக்லாமா இல்ல ஒரு பாட்டுல போட்டு வெக்லாமா எந்த மண்ணு போட்டு வச்சனால ம் செடி நல்லா வரு பூ நல்லா வரு
அதுங்க ரோஸ் செடிக்கு வந்து ஏதோ ஒரு ஒரே ஒரு மண்ணல மட்டு வெக்கிறதுங்க நம்ம வாங்கம் போது வந்து நீங்க சொன்னது கரக்ட்டுதா வாங்கம் போது அலகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த எடுத்து ஒரு கவர்ல இருந்து எடுத்து கீல வச்சோம்னா நம்ம வீட்டல வளரம் போது பூக்கள் அதிகமா தராது செடி வந்து சீக்கிர வளராது அப்படின்னு நாங்க அதை பூ கொண்டு வராங்கள அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க செம்மண்ணு மணலு அப்புற இந்த மாட்டு சாணத்தோட ஒரமிருக்கு பாத்தீங்களா அத மூணயு சமவளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆஹ் மண்ணை கலக்கி வச்சு தண்ணி வச்சு ஊற வச்சதுக்கப்புறம் அந்த செடி வச்சீங்கன்னா நல்லா வளரு செம்மண்ணு தாங்க செடிகளுக்கு அதாவது செம்மண் வந்து ரோஜா பூச்செடிகள் அதுக்கு வந்து செம்மண் தாங்க அதிகமா யூஸ் பண்றாங்க பெரும்பாலும் செம்மண்ல வந்து உங்களுக் நிறைய செடிகள் எல்லாம் வளரும் மண்ணுன்னா செம்மண்ணு தானு சொல்றாங்க மண்ணுல பலவகை இருக்குது செம்மண்ணு கரிசல் மண்ணு அப்புறம் வண்டல் மண்ணு சரளை மண்ணு மணலு அதுல வந்து செடி வளர்றதுக்கு வந்து உங்களுக்கு செம்மண்ணுதா அதிகமா யூஸ் பண்றாங்க அப்புற செம்மண்ல வந்து உனக்கு என்னென்ன வளரும்னா அதுல வந்து ஏன்கா செவப்பு கலரா இருக்கு செம்மண்ணுனு பாத்தா அதுல வந்து இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காதாமாங்க அதனாலதாங்க அது ரெட் கலரா தெரியுதுங்களாமா செம்மண்ல அப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு எப்பவுமே கொதை கொதைன்னு இருக்கிறா மாதிரிதாஇருக்கு தண் நம்ம அத ரொஜா செடிக்கு வந்து செம்மண் கொதை கொதை ன்னு இருக்காம இருக்காதுனா மணல் போட்டுக்கிறாங்க மணல் போட்டா சரி செலவு சரி பங்கு வந்து உங்களுக்கு அந்த மண்ணு தண்ணி தேக்கி வச்சுக்கும் தேக்கி வச்சிருச்சுன்னா உங்க செடி வேரெல்லாம் நல்லா போறக்கு நல்லா இருக்குங்க செம்மண்ணுல வந்து நம் நம்ம தமிழ்நாட்ல அதிகமா செம்மண் கிடைக்கும் அதுல என்னென்ன விலையும்னு பார்த்தோம்னா செம்மண்ணுல வந்து பருத்தி தினை வகை கள் பருப்பு வகைகள் பருத்தி வளராது நெனைக்குறேன் பருத்தி வந்து வண்டல் மண்ணுல தா வளருங்க அ இந்த தோவரம் பருப்பு பாசி பருப்பு ராகி கம்பு சோளம் அப்பறோ ஆஹ் இந்த எண்ணெய் வகைகள் இந்த சூரியகாந்தி நிலக்கடலை அதெல்லா இருக்கில்லைங் அதெல்லா செம்மண்ணுல விளையுங்க அப்பற வண்டல் மண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணியில அடிச்சுட்டு வரும்பாருங்க அது வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுலதா நெல் வெளையு உங்களுக்கு தெரியு நெனைக்கிறே நெல் வெளையு அந்தந்த ஊர் சைடுல்லா நெல்லு வப்பாங்கல்லங்க சரி தண்ணி நெறையா விட்டு மண்ல அந்த மண்ணு ஆத்து மண்ணுல தா வைப்பாங்க அதுல நெல்லு கோதுமை அதெல்லா வளரு நம்ம செம்மண்ணு வளர்றதெல்லா வளராதுங்க அதுங்க அந்த மண்ணு ஒவ்வொரு மண்ணுக்கு ஒவ்வொரு வித்தியாசமா வளரும்னு நெனைக்கிரே ஏனுங்க
ஆமாங்க உண்மைதா அப்புற வந்து பாத்துட்டீங்கன்னா இந்தக் களிமண்லா வந்து செடிக்கு போடலாங்களா
களிமண் வந்து உங்களுக்கு அ செடிக்கு அதிகமா தாங்க க செடி நல்லா களிமண் இடத்துலயு வரு களிமண்ல வளர்ற செடி மட்டு தாங்க வளரு அஹ் மடி ரோஜா செடி எல்லா களிமண்ல வளராதுங்க ஏன்னா அது செம்மண் மட்டும் தா வளரும் களிமண்ணு ரொம்ப உங்களுக்கு கொல கொலன்னு இருக்கும் போலைங்க ஈரப்பதமாவே இருக்கும் போது அந்த வேர்கள் எல்லாம் வந்து உக் அழுகிறோம் நினைக்கிறங்க ஏன்னா சில செடி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு செடி தா வளர மாட்ருகு ரோஜா செடியல்லாம் வள செம்மண்ணு தாங்க பெஸ்ட்
ஆமாங்க கண்டிப்பா இப்ப இந்த மணல் கலந்து வந்து கொல கொலன்ட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்லங்க களிமண்ணு மணல் கலந்து களிமண்ணு வந்து அது வந்து செடி வைக்கலாமாங்க வருமாமா மணல் கலந்த களிமண்ணு இந்த உருளக்கிழங்கு இந்த கேரட்டு லாமே வந்து இப்படிதா வைப்பாங்களாமா கேள்விப்பட்டிருக்கிறே சொல்லியிருக்காங்க அத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த செம்மண் தா அதிகமா நமக்கு சொல்ல போனா இந்த செம்மண்ல மட்டும் தா நம்மளுக்கு செடி வைக்கிறாங்க இல்லைங்களா வேற என்ன மண்ணுல எல்லாம் செடி வச்சா என்னென்ன பயிரிடலாம் என்னென்ன இது பண்ணலாங்க
நீங்க சொன்ன அந்த களிமண்ணு அதுல வந்து நீங்க என்னென்ன பருத்தி க கரும்பு மிளகா சோளம் அந்த மாதிரி பயிர் வகைகள் அதுல வளர மாட்டேங்குது ஒவ்வொரு மண்ணுக்கும் வந்து ஒவ்வொரு செடிகள் வளர்ற மாதிரி இருக்கு மேடம் ங்களா அந்த ஊட்டி கொடைக்கானல் சைடுல எல்லாம் இருக்குங்க அந்த அந்த மண்ணுல வந்து காபி காபி எஸ்டேட் எல்லாம் இருக்குலங்க அந்த மண்ண எல்லாம் சரளை மண்ணு சொல்லுவாங்க அது வந்து ஃபுள்ளா மழை பெஞ்சு எப்பமே மழை பெஞ்சு ஈரத்தன்மையோட இருக்குங்களா அந்த மண்ணு அந்த மண்ணுல வந்து அஹ் அதுல மட்டும்தா உங்களுக்கு காப்பி தேயிலை அப்புறம் ரப்பரு ஏலக்கா ஏலக்காயும் கூட அப்பப்ப வளர மாட்டேன் இருக்கு மத்த மண்ணுல ஆனா இதுலதான் வந்து உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் அதா பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலயே வந்து இந்த மண்ணுல இந்த விவசாயம் தா பண்ணணும் அப்பதா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க அதனாலதாங்க அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க அந்த மண்ணை வச்சு அதுல என்ன விளையுமோ அந்த பயிர வந்து உங்களுக்கு விளைய வைக்கிறாங்க அப்புறம் இந்த பாலைவனத்துல மணல்ல வந்து சில செடிகள் வளருங்களாமா அது என்ன தர்பூசணி எல்லாம் இருக்குலங்க வெயில் காலத்துல வரும்பாருங்க தண்ணி அதிக தேவைப்படாது அந்த தர்பூசணி அப்புறம் இது டேட்ஸு பேரிச்சம்பழம் அது தண்ணி இல்லாத இடத்துல தா வருது மணல்ல தானே வளருதுங்க அப்புறம் சில பயிர் வகைகள் இருக்க மாட்டருக்கு அதுவும் வளரும் அப்புறம் மணல் நம்ம வீடு கட்றதுக்கு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி நம்ம சைடு இருக்க மண்ணு வந்து இந்த கரிசல் மண்ணு தா அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம நம்ம சைடு தானே பயிர் வகைகள் எல்லாம் ஃபுள்ளா வை க்கிறாங்க துவவரம் பருப்பு இதெல்லாம் நம்ம சைடு அதிகமா செம்மண்ணும் கரிசல் மண்ணும் தாஇருக்க மாட்டங்குது ஈரப்பதத்த கொஞ்சம் ஈரமா தா இருக்கும் மிளகா சோளம் தக்காளி இதெல்லாம் நா அதுலதா வக்கிறாங்க வீடு நீங்க ரோஜா செடிக்கெல்லாம் சொன்னீங்கன்னா அது செம்மண் தா மத்தபடி இந்த மரங்களுக்கெல்லாம் அது எந்த மரமா என்ன மரமா இருந்தாலும் வந்துர மாட்டேனுருக்குதுங்க பிரச்சனை இல்ல
உம் ஆமாங்க இப்பல்லாம் காத்துட்டீங்கன்னா இந்த ஆத்துமணல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இல்லைங்க வீடு கட்டுறக்கா இருக்கட்டும் இப்பல்லாம் எம்சாண்டல் வந்துருச்சு இப்பல்லாம் நிறைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து ஆத்துமணல் வந்து கிடைக்கிறதே இல்லைங்க மேக்சிமம் வந்து மணல்லயாரு இப்ப வீடு கட்டுறாங்கங்க எம்சாண்டல் தான் எல்லாருமே வீடு கட்டுறது இல்லைங்களா
ஆமாங்க அந்த மண் வளம் வந்து குறையாமக்கறக்காக ஆஹ் மண்ணை எடுக்க கூடாதுனு தட பண்ணிருக்காங்க மணலு ஏன்னா ஆ தோரத்துல இருக்கிற மணல எல்லாம் ஃபுல்லா எடுத்துறதுனால உங்களுக்கு தண்ணி ஃபுல்லா அரிச்சிட்டு போயிருது பக்கத்துல நிறைய பாதிப்பு அப்புறம் நெற்பயிர்கள் எல்லாம் அதிக மழை பெஞ்சுதுன்னா மணல் எடுத்துட்டோம்னா சீக்கிரமா போய் தண்ணி போயி தடுக்காம ஃபுல்லா போயி உங்களுக்கு இத ஆயிருது இல்லலைங்க அதனால வந்து அஹ் மண்ணை எடுக்க கூடாதுனு சொல்லிருக்காங்க அதனாலதான் அப்புறம் இந்த வேற அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒன்னு வீடு கட்டுறக்கு யூஸ் பண்ணிட்டு அதுவும் பாறையில இருந்து தா வர்றதுதானுங்க அதுவும் மண்ணுதான் அது எல்லாமே இயற்கையில இருந்து வர்றதுதான செயற்கை கிடையாது எல்லாமே நிலத்துக்கடி இருந்துதா வருது இன்னொன்னு தெரியங்களா மண்ணுலியேங்க என்னென்ன கரிம பொருள்கள் தாதுக்கள் எல்லா இருக்குலமா தாதுக்கள் பாத்தா சாதாரண மண்ணுன் சொல்றோ அதுலே காற்று நீரு எல்லாமே இருக்குமாமாங்க அதனாலதா மண்ல செடி வெச்சா நல்லா வளருதுங்ளாமா இவ்ளோ சத்து அத்லயும் இருக்கு
பரவால்லிங்க பரவாலைங்க நெறய சத்து த்து ருக்குங்ளா
ஆமாங்க அதனாலதா நீங்க எந்த ஸ் செடி வெச்சாலூ ஆ வளருதுங்க நீங்க சொன்னீங்ளே கரிசல் மண்ணுங்குறது வந்துங்க பருத்தி வந்து அதுலதா வேளய மாட்டக்கதுங்க அதுக்கு பேரு இன்னொரு பேரு கர்சல் மணுக்கு பருத்தி மண்ணுன் கூட இன்னொரு பேர் ருக்குங்ளாமா ஏனா பருத்தி தா அதுல நல்ல மகசூல் கேடைக்குங்மான்னு வச்சா நல்லா வேளயுங்களாமா நம்ம ஊர் தக்காளி எல்லா வெக்கிறமளுங்க அந்த மாறி பருத்தியே அந்த மண்ணுல மட்டுந்தா வைப்பாங்களாட்டுக்கு நம் ஊர் சைடுல்லாம் தக்காளி மொளகா அந்த மாறிதாங்க நம்ம மண்ல வளரூ அப்றோ நம்மளதுல வந்து காலிஃப்ளவரு இந்த மாறி எல்லாம் வச்சா நம்புளுக்கு வராது அதல்லா வேற ஊர் அந்த ஏரியா க்ளைமேட்டு அத பொறுத்து ருக்குங்க ஒவ்வொரு க்ளைமேட்டும் மண்ணு இதெல்லாம் பொறுத்துதா செடிகள் வளருதுங்க
ஆமாங்க ஸ் சேரிங்க சேரி எனக் கொஞ்சோ வேல இருக்குங்க வேல முடிஞ்சோன கூப்புட்டுங்ளா
ஆ செரிங்